ஹலோ வணக்கம் தோழி எப்டி இரு ரொம்ப நல்லா இருக் க்க நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோ
சப் ட்டச்ச
ஆமா தோழி நீங்க சாப்ட்டாச்சா
ஆமா நா சாப்டாச்சு
என் நா வந்து தோசையு சட் நீ சாப்டன தோழி நீங்க
நா மதியோ இல மட்டன் பிரியாணி தோழி சூடாக்கி சாப்ட்ட
செரி தோழி செரி தோழி என்ன படிக்கிறீங்க நல்லா அ தோழி
நா காலேஜ் படிக்கிற தோழி
சரித் தோழி என்ன படிக்ரீங்க
ன்னொர் படிப்பு படிக்கிறேன்னு தோழி
செரி தோழி செரி தோழி பின்னாடி இருந்து ரொம்ப சவுண்டு வருது தோழி என்ன விஷயோ
என்ன விஷயம் வீட்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்காங்க தோழி ஒரே விளையாட்டும் குஷியுமா இருக்குத்தோழி அ துதான்
சரி தோழி சரி தோழி
ஒங்களுக்கு கரகரன்னு சவுண்டா இருக்கு தோழி என்ன விஷயொ
இங்கே ஒரே விஷயொம் இல்ல ஆஹ் ஃபேன் கீழ இருக் க்கோமில்லயா அதுதா விஷ்யொ
ஓகே ஓகே அப்றம் தோழி ஹேருக்கு எதாச்சு டிப்ஸ் தர முடியுமா ஒங் களால ஹேர்ஃபால் அதிகமாருக்கு
ஹேருக்கு வந்து எப்டி சொல்ல தோழி நல்லா மெயின்டெயின் பண்ணுங்க தோழி வேற என்ன வேல இருக்கு உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பெஸ்ட் த ஆர்ச்சு குட்னஸ் த்தின்றது ரோஸ்மரி வாட்டர் நல்லா க்கலா தோழி அத வாங்கி அட்
இதுலா யூஸ் பண்ணி தோழி எனக்கு வந்து ரொம் ம்ப முடி இருக்குது அதுல வந்து நேத்து பாக்கம்போ சீப்ல ரெண்டு முடி வந்துருச்சு எ ப்போவு ஒரு முடிதா வரு நேத்து ரண்டு முடி வந்துட்டு அதா என்ன பண்ணன்னு தெர்ல ஒரு ஆள்ட்டையா டிப்ஸ் கேட்டுட்டே இருக்குறே
ஓ முட்ட மொட்ட போட்டு திலுப்பி வளங்க தோழி
ஐயோ அது வந்து எங்க இதுல இல்ல தோழி அப்டி பண்ண கூடாது நாங்க வந்து மொட்ட போட மாட்டோம் தோழி நீங்க மொட்ட தானா தோழி ஐயோ அப்டிலா இல்ல தோழி எம்மதமும் சம்மதம் எல்லா இதுவு உண்டும் தோழி உங்களுக்கு
செரி தோழி சரி வேற ம்
வேற என்ன தோழி சொல்லுங்க வேலைக்கு ஆமா தோழி நாங்க சொந்தமா ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் தோழி அங்க என்னுடைய தோழி ஒருத்தி ஒரு கீப்பரா வேல பாக்குறா அப்டி எப்டி நல்லபடியா பேய்ட் ட்ருக்கு ஒரு எங் காலேஜ்ல அந்த பிள்ள குதிரவால்தா போட்டுட்டு வரு ஒரு புள்ள
யா ஓ ஓ செரி தோழி செரி செரி யாரையு அப்டி உருவத்த வச்சு கேலி பண்ணான்னு தோழி அவுங்களுக்கு அது ஹெர்ட் ஆகு தோழி
எனக்கு ஒங்ககிட்ட அவனுடைய நேமை மென் ஷன் பண்ண விரும்பல
வந்து ஆ எப்டி எல்லாரு மனசு இப்டிதா கஷ்டப்படுத்துவீங்கலா தோழி
அப்டிலா இல்ல தோழி நா ரொம்ப சாப்ட் ஹாட் தோழி யாரையுமே
ம் அப்ப நீங்க தொட்டாலே சாஃப்ட்டா இருப்பீங்கலோ தோழி இல்ல தோழி இல்ல தோழி அந்த மாரி டைப் நானு
ச்சீ அப்டி தப்பால்லா பேசல தோழி
செரி சொ வீட்டுக்கு என்ன விசேஷோ இவளோ ஆட்கள்ல வந்திருக்காங்க
வீட்டுக்கு வந்து எங்க அக்கா ஒருத்தவளுக்கு வந்து கி ட்டின ஸ்டோன் தோழி அவுங்கள வந்து அட்மிட் பண்ணியிருக்கோ ஹாஸ்பிட்டல்ல அதுனால ஃபேமிலியா எல்லாரு இங்க இருக் கோ
செரி தோழி செரி
இல்ல தோழி நாங்க நைட் ட்டு ஃபுல்லா வந்து வெளையாடுவோ காலைல ஃபுல்லா ஊர் சுத்துவோம் தோழி அப்டியே நாள் போகுது மூணு நாள் ஆகுது தோழி நாளைக்கு நீங்க காலேஜ் போவீங்களா தோழி இல்ல தோழி நாளைக்கு ஒருநாள் லீவ் எடுத்துடேனா ஒரேடியா மண்டே பேய்லானு யோச்சிட்ருக்கே
சேரி தோழி சேரி தோழி ஒண்ணு இல்ல தோழி காலேஜ்ல டீசி வாங்கிருங்க தோழி கண்டிப்பா பண்ணிருங்க தோழி அதா நல்லது ஆ ஆ ஆ நா டெய்லி பேய்ருவே தோழி மண்டே ஒரு நாள் லீவ் எடுத்தே தோழி அதுக்கப்பறோ டெய்லியே போயிட்டுருக்கே
அப்டியா தோழி நேத்து யாரோ லீவ் எடுத்தாங்கனு சொல்லி எனக்கு காலேஜ்லந்து இன்பர்மேஷன் வந்துச்சு தோழி ஓகே ஓகே
ம் சொல்லுங்க உங்க வாழ்க்கை பயணத் கேப்போம்
ஏன் வாழ்க்கை பயணம் தானத் தோழி பொறந்தே எங்க அம்மா வயத்தலேந்து என்னவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊந்து ஊந்து ஆ இல்ல தோழி சில பேர் வந்து அடாப்ட் பண்ணி எடுப்பாங்க பிள்ளைில ஸ்கூல் போனேன் அப்புறம் காலேஜ் போனே இப்ப நடு ரோட்டுல நிக்கிற அவ்ளோதா தோழி
செரி செரி உங்க பிள்ளையா பேசுறாங்க தோழி
ஆமா தோழி ஏ பிள்ளதா தோழி எனக்கு ஒரு அஞ்சு பிள்ளைல் உண்டு தோளி
சேரி தோளி சேரி இல்ல தோளி நா சொன்னலல் கல்யாணோ ஆவல தோழி இன்னு
ஓக்கே ஓக்கே தோழி அப்ப ஏதாச்சு ஆ இதா இரு க்குமே தோழி வாழ்க்கையில ஏதாவது ஒரு
இல்ல தோலி அந்த மாரி எதுமே இல்ல தனியா தா இரு இருக்கே வாழ்க்கையில படிச்சு முன்னேரணுன்னு ஒரு ஆசே இருக்கு தோழி அப்படி எதுக்கு என்னொட ஆம்பிஷன் வந்து நல்லா சம்பாரிக்கணும் தோழி வேற ஒன்னு இல்ல சம்பாதிச்சு நல்ல ஒரு இட
எல்லாருக்குமே ஆம்பிஷன் ஆம்பிஷன் மீன்ஸ் ஏதாச்சு ஆகனு ஓக்கே ஓக்கே இல்லாதவங்களு அதுலரிருந்து வாங்காம இருந்தீங்கன்னா ரொம்ப தொல்லது தோளி
இல்ல இல்ல தோலி உங்க கேரக்டரு யாருக்கு வராது
ஓக்கே ஓக்கே ஏ கேரக்ர நீங்க ஜட்ஜ் பண்ணாதிங்க தோளி
சொல்லி செல் நீங்க அத பேசாதீங்க தோளி வேற வேற ஏதாவது சொல்லுங்க தோளி இன்ட்ரெஸ்ட் அ பியா
ஓ
வாழ்க்கையிலயே ஒரு நல்ல அட்வைஸ் புடிக்கணும்னா நீங்க எல்லாரு
இன்டிபெண்டன்டா இருக்கணுந் தோழி தோணுன நேரத்துக்கு எல்லாமே செய்யணு பினான்சியல்லா இன்டிபெண்டன்டா இருக்கணுந் தோழி யாரட்டையுமே நால்ல ஜாப் தா தோளி புள்ளாவே ஜாப்ல தா என்னோட இதே மந்த்லி எனக்கு காலர்ஷிப்பூ வந்துரு அப்பரோதா எனக்கு ரெஸ் செலவயு நா பாத்திருக்கே தோழி யார்ட்டையுமே போய் நின்ற கூடாது அதுதா என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் நீங்க என்ன தருவீங்க வாழ்க்கையில
இண்டிபெண்டென்ட்டா சி எல்லார்கிட்டயு இண்டிபெண்டென்ட்டா இரு தோழி அதுக்கப்பறோ யாரயு ஈசியமா நம் இ இல்ல இல்ல ஈஸியா ரொம்ப வந்
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா யார்
கண்டிப்பா சோ இந்த ஜெனரேஷன்ல எல்லாரயு நம்ப முடியாதுல்ல தோழி கண்டிப்பா கண்டிப்பா குத்துவாங்க சொல்லி ஏனா எனக்கு தெரியு இப்ப அந்த காலேஜ் ஒரு புள்ள உண்டு
ஆஹ் ஓகே ஓகே தோழி இங்கயு அப்டிதா நம்ம அவங்கள்ட்ட நல்லா பேசுற வரையு அவங்களு நல்லா இருப் ப்பாங்க
ஆஹ் ஆஹ் ஆமா தோழி தோழி தோழி உங்க பு கேரக்ட்ரு என்னானு எப்டி சொல் கிரேப் பண்ண சொல்லவா தோழி
ஆ ஓகே ஓகே ஓகே தோழி ரொம்ப நல் நல்லது பண் அப்றோ ஃபினான்சியலா நீங்க இப்ப என்ன பண்ணீட்டுருக்கீங்க
சே நா படிச்சிட்டுருக்கேங் தோழி உங்களுக்கு காது கேக்காதா
இல்ல தோழி நீங்க எதோ வேலயு பாக்குறே அப்டிலா சொன்
இல்ல தோழி இந்த ஒரு வேலதா பாக்குறே தோழி வேற ஒன்னுமே நா பாக்கல தோழி
உம் ஓகே ஓகே
யாரு உங்க பிள்ள வந்து உங்கள அம்மான் கூப்டாமா சாமினு கூப்டுது தோழி என்ன இப்டிதா வளப்
அப்டிதா தோழி எல்லாருமே நாங்க இங்க ஃபிரெண்டா இருக்க விட்ருக்கோ தோழி பிள்ளைய என்னக் கேட்டாலு நாங்க எல்லா நெறைவேத்தி வெப்போ ஒரு வயசு வரைக்கு அவ்ங்க வந்து நம்மள வந்து உரிமப்பட்ட பேர்ல கூப் புட்லா அதுக்கப்றந்தா அவ்ங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மொறையு சொ தொல்லி் குடுத்து நா அவளுக்கு வந்து உம்மாவே தா உம்மான் தா கூப்டு ஆஹ்
தோழி சேர்
என்னது என்ன தோழி சொல்ல வந்தீங்க
எதோ சொல்ல வந்தே தோழி ம மறந்துடுச்சி
கண்டிப்பா இதெல்லா மறக்கணு தோழி வயசாகுதுல தோழி வயசான டயத்துல காலேஜ் படிக்காம நல்ல நேர பாத்து கல்யாண பண்ணி வச்
அப்பிடி நீங்க பேசக்கூடாது தோழி யாரையுமே மனசு புண்படுத்த மாரி கண்டிப்பா பேசாதீங்க தோழி
கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்து இந்த அட்வைஸா கண்டிப்பா நான் எடு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி செரி தோழி வேற உங்களுக்கு வாழ்க்கை பயணம் இருக்காங்க தோழி ஒரு பே பி தா இருக்குது ஆனா அங்க பேபி தூங்குது
ஓகே ஓகே பாயா கேளா
பாய் பேபிதா
ஓகே ஓ கே எத்தன டேஸ் ஆகுது
ஒரு டுவெண்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் தோழி அவ்ளவுதா ஆகுது
ஓகே ஓகே நீங்க தொடாதீங்க சரியா
ஆஹ் நீங்க வ எடைல ஃப்ரெண்ட் வந்து பாக்க வந்தாங்க தொழி நைட்டு அப் ப்போ என்னாச்சுன்னா பேபிய தூக்குனாங்க தூக்குனதுலருந்து பேபி வந்து ஒரே அலுவ அத வந்து இன்னைக்கு வந்து தூங் த வர இல்ல சரி ஓதி
அந்த பேபி அவங்க தூக்குறதுனாலயா இல் அவ்ங்க அம் ம்மா தூக்கனனால அது அழுதா
இல்ல தோழி அது வந்து அவங்க வந்து வ ஹெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க தூக்குனனாலதா அவ அழுவு
ஓகே ஓகே அதுக்கப்பறத்தருந்து பேபி அழுதுக்கிட்டே இருக்கு
தோழி
ஓகே
ம் பின்னாடி கிளாஸ்ல்லா ஒடயுது தோழி என்ன தோழி
தோழி அது வந்து இங்க மொவ வந்து கிச்சன் செட் வச்சு விளாடிட்டு இருக்கா தோழி திடீர்னு தூங்க போறேன்னு போயிட்டா தோழி அதா நா வெளையாடிக்கிட்டு இருக்கே தோழி எனக்கு ஒரு செஃப் ஆகணு அப்படிங்கறதா என்னுடைய வாழ்க் யோட மொத ஏய்ம்மே எங்க வீட்டு ஃபினான்சியல் சுச்சுவேஷன்காக ஒரு ஐ ஐ டி கம்பெனியு ஒரு ம்ச்சு ஒரு பிராஞ்சு ஓபன் பண்ணி விட்டுருக்கே தூங்கனு தோழி இப்பதா தோழி வெளிய போயிட்டு வந்தோ அப்டி இரு
செரித் தோழி செரி
உம் இந்தா தேநீர் அருந்திட்டுருக்குறோ தோழி நல்ல துளசியில போட்ட தேநீர் வேணுமா தோழி உங்களுக்கு ரெசிபி எதாச்சும் வேணுமா
கேட்டதுக்கு நன்றி தோ
ஆஹ் அது உண் நீங்ளே தோழி நன்றி சொல்லாதளவுக் நா வேற யாரு இல்ல தோழி உங்க
உங்ளுக்கு வந்து நா வாழ்க்கையில ஒரு அட் வைஸ் தருவேணா உங்களோட ஆட்டிடியூட் அண்டு
ஆட்டிடியூட்னா நீங்க எத சொல்றீங்க தோழி குட் ஆட்டிடியூடூ ல பேட் ஆட்டிட் டியூடோ ஒரு வேல ஆட்டிடியூட்னு சொல்லவே கூடாது எனக்கு பேட் ஆட்டிடியூட்னு ஒன்னுமே கெடையாது தோழி எக்ஸாம்பிள்கு ஏதாச்சு ஒன்னு சொல்லுங்க பா ஓ
உங்களோட பேட் ஆட்டிடியூடா
ஆமா தோழி ஆமாம்
எது சொல்லணூ உங்ககிட்ட நறைய இருக்கு அதனால எது சொல்லணூ எனக்கு தெர்ல தோழி
ஓகே ஓகே ஓகே ஓகே தோழி நா கண்டிப்பா உங்களுக்காக நா மாத்திக்கிடுறே தோழி அத
தொழில் இன்னூ நம்ளுடைய நேரம் முடிந்தடிச்சது
தோழி ஓகே நன்றி வணக்கம் இரவு வணக்கம் தோழி ஓகே உஹ